ஹலோ
ஹலோ ப்ரோ
ப்ரோ இல்ல நா சிஸ்டரு
ஆ சாரி ம் அஸ்வினி நேம் வந்துச்சி அதா
சொல்லுங்க
எப்டி இருக்கீங்க சிஸ்டர்
ம் நல்லா இருக்கே நீங்க
நல்லா இருக்கே நீங்க காலேஜ் படிக்கிறீங்களா
இல்ல இல்ல நா ஹவுஸ் வைய்ஃபு
ஹவுஸ் வைய்ஃபா
ஏ அவுஸ் வைய்ஃபு அப்டின்னா
இல்ல காலேஜ் படிக்கிற மாரீ ஒரு வாய்ஸு
ஓ நா பா அப்டிதா இருப்பே
எந்தூரு
ஊரெல்லா சொல்லக்குடாதே
சேரி நீங்க என்னா படிச்சிருக்கிங்க அதாது சொல்லுங்க
நா நர்ஸு ஹலோ நா நர்சிங் படிச்சிருக்கே
நர்சிங்கா அப்போ ஒடம்பு சரில்லனா ப்ரீயாவே எல்லாருக்கு ட்ரீட்மெண்ட் பாத்துருவீங்க
ஆ ஆமா
ஒர்க்குக் பொயிட்ருக்கிங்ளா
இல்ல
நர்ஸிங்க்கு ஒர்க் கெடைக்கனுமே
ஒர்க்கு கெடைக்கூ எனக்கு இப்போ வந்ட்டு பேபி இருக்குறனால நா போல
ஓகே எப்டீ எப்டி போது உங்க லைஃப்பெல்லா
உம் நல்லா போது
நல்லா போதுங்ளா
உம் உங்கள்க்கு
எனக்கு நல்லாதா போதுங் உங்க ஸ்கூல் லைஃப்
பாத்தா அப்டி தெர்லையே
இல்லல்ல நல்லாதா போதூ இப்பதா காலேஜி முடிக்க போது ஆ இப்பொதா காலேஜி முடிக்க போது
ஓ அதுனாலதா சோகமா பேசுறீங்க
இல்லெல்ல இப்ப ட்டு டூ மந்த்ஸ்ல பெங்களூர்ல ஜாபுக் பொயிடுவ
ம் இல்லே கமிட்டெட் ஆவலன்னு ஏதாவது ஃபீலிங்கா இல்ல
அதுனாலலா இல்ல நாங் கமிட்டடு அந்த மாரிலா நமக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்ல
உம்
இல்லங் இந்த வாய்ஸ எங்கயோ கேட்ட மாரி இருந்ச்சு அதா காலேஜா அப்டின்னு ஒரு டவுட்டா கேட்டே
ஏ வாய்ஸா
ஆ
வாய்ப்பிருக் கோமா தெர்லையே
செரீ நம் அந்த வாய்ஸ எங்கயோ கேட்ட மாரி ஒரு இது
ஃபீல்லா
ஆ
மேபி கேட்ருக்லாம் கேக்காம்லயு போயிர்க்லா நீங்க எதா ஹாஸ்பட் வந்துர்ந்தா கேட்டிருக்க வாய்ப்பு இருக்கு
எந்த ஹாஸ்பிட்டல்னே தெரிலே சிஸ் ஆ
மேங்ளூர்ல ரொம்ப ஃபேமஸான ஹாஸ்பிட்டல்
எங்க அண்ணா கூட வந்திருந்தாரு அந்த ஹாஸ்ப் பெட்டலுக்கு காது இது சென்ட் ஜோசஃபு
ம் நெக்ஸ்டு நீ நீங்க நேம் சொல்லுங்க நா ஊன்னா எஸ்னு சொல்ற எங்க ஸ்டாஃபா இருந்தான்ட்டு
யெ நேமா
ஹாஸ்பிட்டல் நேம் சொல்லுங்க ப்ரோ
ஹ ஹாஸ்பிட்டல் நேமா அப்போலோ மெடிக்கல் அப் போலோ ஹாஸ்பிட்டலு சென்ட் ஜோசஃப் வந்துக்கிறிங்க
ம்
சின் கோ நாலஞ்சு ஹாஸ்பிட்டல் தா வந்திருப்பபே நெறையல்லா வந்திருக்க மாட்ட
இன்னு இருக்கியா அவ்ளோதா இருக்கார் கிருஷ்ணன் அவ்ளோதா இருக்கா பெங்ளூர்ல
இல்ல நா வந்தது அவ்ளோதா எங்க மம்மிய கூட்ன்னு அவ்ளோதா வந்திருப்ப நாளா அதுக்கு மேல அவ்ளோ இங்கே தமிழ்நாட்டலே எவ்ளோ ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு தமிழ்நாட்டுல இருக்கா இல்ல ஃபெஸ்
நெறைய ஹாஸ்பிட்டல் இருக்கு நா அங்கெல்லா போய் ஒர்க் பண்ணி இருக்கோ
ம் எப்டி உங்ளுக் காலேஜ் லைஃப்லா நர்சிங்க்து ஜாலியா போயிருக்கோ ப்ளட்டெல்லா பாத்து
ம் மைக்கெல்லா அச்சு கீழ உழுந்துருக்க
ஆ
ஹாஸ்பிட்டல் தியேட்டர்லயு உழுருந்திருக்க
உழ்ந்திருக்கீங்ளா
ம்
எத்தன அட்டம்டு
ரெண்டு டைம்
ஒன்னு காலேஜ்ல ஒன்னு ஹாஸ்பிட்டல் லைங்ளா
ஆமா ஒண்ணு காலேஜ்ல இல்ல அ அ ஒண்ணு ரோட்ல
ரோட்லேவா
ஆமா
ரோட்ல எப்டி ட்ரீட்மெண்டே பாக்க முடியாதே ரோட்ல
இல்ல ஆக்சிடென்ட் ஆனது அத பாத்துட்டு அந்த பிளட் எல்லா பாத்துட்டு
ஆ
ம் கீழ விழு தொப்புன்னு என் எச் இல்ல இல்ல அதுக்கு முன்னாடி அதுக்கும் முன்னாடி ஊரு
விசாரிக்லா தம்பிக்கி
ம் ம் அதுக்கு முன்னாடி ஊர்ல
ம் பேங்ளூர்லலா எப்டி மேம் ஓகேங்ளா காலேஜ் எல்லா
இஷ்டமா இருந்தா போய் உள்ள படிக்லா இல்ல ஊர் சுத்த போறம்ன்னா ஊர் சுத்த போலா அந்த மாரிதா காலேஜ் எல்லா
அதா காலேஜ் அந்த மார்தா கோச்சிங் எந்த மாரின்ற தெர்லல
ச்சிங் எல்லா நல்லா இருக்கு ஆனா ஒரு சிலர் வந்து நம்ப ஊர் சைடுல இருந்து வரவங்களுக்கு செட் ஆகு மத்தவங்களுக்கு வந்ட்டு ஒரு சிலரு அந்த சாப்பாடு அதெல்லா பாத்துட்டு இருக்றவங்ளு இருக்றாங்க ஓடி போறவங்களு இருக்காங்க பாதிலே விட்டுட்டு
தமிழ்நாடு ஃபுட்ட விட்டு அங்க கர்நாடகா ஃபுட் ஒரு டிஃப்ரென்ட் இருக்குன்றீங்க
வந்டு டேஸ்டா தா இருக்கு சாம்பாரு இனிக்கு
சாம்பாரு இனிக்குமா பாவொ வுடுங்க நம்மகிட்ட கடல் இருக்குது உப்பு எடுக்குறொ அவ்ங்கிட்ட உப்பு இல்ல போல தெர்து பாவொ
அதுனால இனிக்கு
இனிக்குதுன்னா நம்ப கொஞ்சொ அப்ட்யே உப்பு போட்டு அப்டியே ஏத்தற் தா
ம்
உங்களுக்கு நர்சிங் கோர்ஸ் எல்லா எந்த காலேஜ் படிச்சீங்க நர்சிங்கு
அதல்லா சொல்ல கூடாது
ஆ எப்டி போச்சு காலேஜ் எல்லா ஜாலியா போச்சுங்களா
ஏதோ ஒரு அளவுக்கு பொண்ணுங்க காலேஜ்ல என்ன போயி ட்டு என்ன புரோஜனொ
ம் நீங்க கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்லாமே
ட்ரை பண்லா பசங்க இருக்காங்களே எப்டி ட்ரை
எங்க அக்கா ஒருத்தரு அந்தமார்தா நர்சிங் சென்னைல முடுச்ட்டு இப்பொ வந்து கவர்மெண்ட் ஹாஸ்டல்பிடல்ல சூப்பர்வைசரா இர்க்கறாங்க
ம்
அன எக்ஜாம் கவர்மெண்ட் எக்ஜாம் நெறையா எழுதுனாங்க
ம்
இப்ப அந்த சிஸ்டர்ஸ்கல்லா சூப்பர்வைசரா இருக்குறாங்க அவுங்க இப்பை என்கனா ஒரு வயசு ரெண்டு வயசு தா எக்ஸ்ட்ராவு
அவுங்களுக் கூட இப்போ தா மேரேஜ் ஆச்சு ஒரு கொழந்த ரெண்டு கொழந்தெங்கங்க
என்னன்னா கவர்மெண்ட் ஜாப்னா அப்ட்யே ஜாலியா இருக்லா
இருக்கலா வாய்ப்பு எல்லாருக்கு கெடைக்குமா அப்டியெல்லா இருந்தா எல்லாரு அப்டியெல்லா இருந்தா எல்லாருமே ஆயிட்லாம்
இல்ல ம்
எங்க ட்ரை பண்றது ரெண்டு பசங்கல வெச்சுகிட்டு
அவுங்க பத்து பேர் டூஷன் நடத்தியே ட்ரை பண்றாங்க அவுங்க
எங்க அக்கா
அதனால நீங்க ட்ரை பண்ண மாட்டீங்ளா
விட விடா முயற்சி தா எல்லாமே
நீங்க இப்ப ஹாஸ்ப உங்களுக்கே நர்ஸு சொல்ல தேவ இல்ல ஒடம்பல்லா எப்டி பாத்துக்கணுன்ட்டு எப்டி போது உங்க லைஃப்பெல்லா ஜாலியா போகுதுங்ளா
அலோ
ஏக்கு
அலோ ஹலோ
கேக் கேக்குதுங்ளா
இப்பதா கேக்குது ஆ இப்ப கேக்குது
க்கறதுலே இருக்கறதுலே அதுதா ப்ரோ கொடுமன் சொன்
எது கொடும
லைஃப்பு
லைஃப் கொடும தா நம்ப வாழணு அதுல அப்டியே ஜாலியா வாழ்ணு ஜாலியா வாழ்ணு
எனக்கெல்லா வந்ட்டு பத்தொம்போது வயசுலேயே கல்யாணம் பண்ட்டாங்க எங்க ஜாலியா வாழ்றது
ஜாலியா வாழுங்க அவ்ளோதா இருக்கத வச்சு ஜாலியா வாழ்றது தா
ம் ஹும் எப்டி அனுபக்க வேண்டிய வயசுல எதுவுமே அனுபவிக்ல அதுக்கு அப்புறோ ஜாலியா எப்டி வாழ்றது
ஓ மேரேஜ்க்கு அடுத்துதா நீங்க நர்சிங்கே பண்ணிங்ளா
நர்சிங் பண்ணிட்ருக்கும் போதுதா மேரேஜே பண்ணது
வெரி குட் வெரி குட்
எல்லா ஸ்கூலுக்கு ச்சி ஸ்கூலுக்கா எல்லா எக்ஸாம்க்கு என்னா பண்ணுவாங்க எல்லா எழுதுவாங்க நா வந்துட்டு கல்யாணம் பண்ணிட்டு போய் எழுத வேண்டியதாருக்கு
எங்க ஊர் சைடு கூட அந்த மார்தா டூ நீங்க நைன்டின் எங்க ஏரியாலா செவன்டின் எய்டின்கே புட்ச்சு தள்ளிர்றாங்க டுவல்த் முடிச்சா போது ஆ டுவெல்த் முடிச்சா போது மாப்ள மாப்ள வந்து மீடியமா சம்பாரிக்கிறானா அவ்ளதா போது ஐ லெவல்லா தேவல்ல மீடியமா சம்பாரிக்கிறானா
நாங்கலா பாவொ இல்லையா சொல்லுங்க
அது வந்து நீங்க விஜய் சாருக்கு ஃபோன் பண்ணி சொல்ணு அவருதா இப்ப சி எம் இந்த மார்லாம் பண்றாங்க திரும்பி இதே மாரி பண்றாங்க
அதெல்லாம் பேச கூடாது
நீங்க பாவொ இல்லையா நாங்க அனுபவிக்கலன்றீங்க அதெல்லா பேச கூடாதுண்ணா எப்டி
இதுல அதெல்லாம் பேச கூடாது அரசியல் பத்தி எல்லா பேஸ்லாம் நேம் சொல்ல கூடாது
ஓகே நீங்க கேஸ் போட்டுக்ணு
அடுத்து நீங்க எல்லா போடுங்க உங்க ஜென்ரேஷன்
நா எதுக்கு மேம் கேஸ் போட்னும் எனக்கு ஒன்னும் மேரேஜ் ஆவலயே மேம் நா எதுக்கு கேஸ் ஆன என்னே
ஆ நீங்க வண்ட்டு ஃப்ரெண்டுக்கு இந்த மாரி அக்கா தங்கச்சி இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குல்லாம் சீக்கர சீக்கரமா பண்ணாதீங்க
அது வந்து சொன்னா என்னான்றாங்க வேற மாரி சொல்றாங்க ஏரியால
வேற மாறினா
பொண்ணுங்கள எப்புட்றா நம்பரதுன்றாங்க எல்லாரு ஒரே மாந்துருவாங்களா
ம் ஓ அப்டின்னா நாங்க நாங்கல்லா இருக்கோமே
இப்ப உங்க மாரி நல்ல மனசுந்தா ஓகே இப்போ நறையா நல்ல மனசு உள்ளவர்கள்ளா இங்க இருக்குறாங்க எல்லாருமே இப்ப நல்ல மனசோட சுத்துறாங்கங்க இங்க எப்ப போறாங்கனே தெர்ல
ஆந்தவே எதா ஒண்ண ரெடி பண்ணி புட்ச்சுற்றாங்க
ஆ காலேஜ் படிக்கும் போதே எல்லா பண்ணிட்டு அதுக்கத்து காலேஜ் முன்ஞ்சொன்னே என்ன சொன்னா கேக்கத்தில்லாம அவங்க பாட்டுக் ஓடி போயிற்றாங்க அதுனால பேரன்ஸ் வந்து டெக்னாலஜி யூஸ் பண்ணி